ஹேலோ
உ கேக்குதாம்மா
கேக்குதா த்த உங்களுக்கு கேக்குதா
உ உ கேக்குது கேக்குது கே ஃபைன் உ செமயா என்ஜாய் எல்லா பண்றே அந்த போல ட்ரிப் எல்லா
ஹு அது லவந்துல அத்த
உ உ
லெவன்த் முடுச்சுட்டு டிப்ரஷன்ல இருப்பே அப்டின்ட்டு ஏ எங்கம்மா அப்பாதா ப்ளான் பண்ணாங்க எனக் தெரி ஆ வே கரக்டா மேக்ஸ் எக்சாம் முடியுது அன்னைக்கு நைட் களம்பனு
உ எக்ஸ் நடக்கும்போதா
ந நங்கத்த
பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் போதா
ஆமாத்த லவன்த் பப்ளிக்
முடிஞ்சிசா அப்ப மேக்சோட லாஸ்டா ஆ ஓகே ஓகே உ
அ அதுகப்பறோ நைட்டு கிளம்பனு போய் ஸ்லீபர் கோச்ல கெளம்பி கரெக்டா முடிச்சுட்டு போயிட்டோ ஏ கொடைகானலுக்கு கரெக்டா போயிட்டோ அதுலா விஷ் சிப் பண்ட்டு இதுஉ ரும் போனா ரூம்ல வந்து உங்கிள் கிப்ப செக்கின் கெடயாது உங்களுகு செக் கின் வந்து ட்வெள் டு ஓ கிளாக் தா அப்டினாங்க நா டென் தேட்டிகே போயிடோ செக் இன் பண் இவ்ளோ நேர ஆகுமானு கேட்டாங்க அப்பா ஆமா உங்களுகு டூ ஓ கிளாக் தான செக்கின் உங்கள யார் இவ்ளோ சீக்ர வர சொன்னாங்க அப்டினாங்க சீக்கிர விட்டாங்கனு வன்ட்டோ அப்டின்டு சொல்லி எதோ சமாளிசோ அப்புறமேட்டு செக்கின் பண்றதுக்கு ஒரு ரூம் குடுதாங்க ரூம் குடுத்தா அந்த ரூம் சாவில போயிட்டு பாத்தா ஆல்ரெடி அங்க ஆள் இருக்கு காங்க ஆள் இருக்கம் போதே உள்ள போயிடோ அதுகப்றோ சாரி சாரின்னு கேட்டு அப்றோ நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட போயிட்டு திட்னாரு அப்பா திட்டிட்டு அதுகப்பறோ ரூம் குடுத்தாங்க குடுத்து அப்றோமேட்டு நிம்மதியா கொஞ்ச நேர உக்காந்தோ அது அப்பதா வந்து வெள போலான் போனோம் பஸ்ட்டு பி பி பைன்ரீ ஆ பைன்ரீ பாஸ் போனோ அந்த பைண்ட்ரில பாத்தோனா கொஞ்ச நல்லாதா இருந்துசானா கொஞ்ச தூரமா இருந்துது உ ஓரளவுகு ஓக் கே அப்டினு சொல்லா ஃபோடோ எடுக்றது அதெலா பாகே பாத்தோ அனிமல்ஸ்லா இருந்துசு கொஞ்சஞ்சோ பாத்து இது பண்ட்டு எலா பண்ட்டோ அதுகப்பறோ நைட்டு பிரியாணி சாப்ட்டு தூங்கிட்டோ அடுத்த நாள் வந்து பொடானிகல் காடன் போனோ அந்த காடன் தா எங்களுகு அப்டியே கொஞ்ச சொர்கமா இருந்துது ஆனா பிக்கின் பாத் பாதீங்கனா கொடகானல்ல ஐயயோ எதுகுடா போணு அப்டின்ற மாரி இருக்கு ஆனா பாத்தீங்கனா செமயா இருக்கும் எல்லா நேச்சரும் அதுக்கப்புற சீப்பு ஆ கோட்டோடைய பிளடு வச்சி ஆ ரேபிட்டோட பிளட வச்சி ஹேர் ஆயில் ட்ரை ஆ ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுவாங்க அதெல்லா பாத்தோ அந்த ப்ராசஸு அதுக்கப்புற ஹென்னு ஆ அதெல்லா வந்து எப்டி ஒன்னு ஒன்னா மேனுபேக்சர் பண்றாங்க ஆ இந்த எக்ஸ் எல்லா எப் டி வருது எல்லாமே பாக்கவே சொன்னாங்க அதுக்கப்புற சாக்லேட் பண்றது பாத்தோ அதுக்கப்புற ஸ்வீட்ஸ் அ அப்புறோ காஃபி டீ பவுடர் டீ தா அங்க ஃபேமஸா இருன்சி இதுல வந்து சாக்லேட் டீ அது நல்லா இந்துச்சி அதுக்கப்புறோ சினேக் காயின் அதுலா இருந்துச்சி
ஓ
அதுக்கப்புறோ ஓகே பரவால நல்லாதா இருன்ச்சி ஆனா என்ஜாய் பண்ட்டு வந்த அப்பற மேட்டுதா கொஞ்ச நிம்மதியா ஆன்ச்சி ஆச்சது ஓகே டுவல் தேதி இதுக்கப்புறோ நம்ம எதும் பண்ண கூடாது அப்டின் டுவல்த்த வந்து ஓரளவுக்கு மெயின்டென் பண்ற மாரி ரிலேக்ஸா வச் ச்சிகிட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் ஆனா படிக்க ஆரம்பிச்சும் அக்கா மார்க் எடுக்கல
ஆஹ தை நல்ல மார்க் தான் உந்து
இல்லங்க த பாருங்க இந்த காலேஜி சேந்துருக்கே ஆன்ட்டி
அது இது கவுன்சிலிங்கல வந்ததா
ஆமா கவுன்சிலிங் கத்து
ம் எத் எத்தனை ஆப்ஷன் குடுப்பாங்க கவுன்சிலிங்ல
ஒரே ஒரு ஆப்ஷன் தான் குத்துருக்காங்க அது எங்களுக்கு தெர்ல சித்தி இருக்காங்க சித்தி இன்ஜினியரிங் பண்ணும் போது அஞ்சி ஆப்ஷன் குடுத்தாங்க
ம்
பண்ணிக்கலாம் ஆனா எங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் குடுத்தாங்க ஆனா இத்தனைக்கும் நான் ஒன் செவன்ட்டி டூ காலேஜஸ் போட்டேன் அதுல செவன்ட்டி சி கே இந்த காலேஜி தான் எனக்கு வந்தது
உம் ம் அதுக்கு அதுக்கப்புறமா நீ வேற எதுவு ட்ரையே பண்ண முடியாது
பண்லாத்த கவுன்சிலிங்ல வந்து பண்ணலாம் ரெண்டா ட்ரை இருக்கு ஆனா அந்த ரெண்டா ட்ரை வந்து டக்குன்னு வேற எதா காலேஜு குடுத்துருவான் இன்னும் மட் இன்னும் லோவா இருக்க காலேஜ்
சேரி சேரி ஏன்னா இப்போ எங்க சர்ச் இருக்க ஒரு நாலு செட் ஆ பாய்ஸ்ல்லா கவுன்சிலிங் கேல்ஸ் ரெண்டு கேல்ஸ் நன் நாலு பாய்ஸ் எல்லாருமே நல்லா தெரிஞ்சோங்களா எல்லாருமே கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்றாங்க
கவுன்சிலிங்ல இது எங்கள போனவாட்டி என்ன பண்ணாங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டில ஏதோ பிரச்சனைய ஆயிடுச்சி கரெக்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கு போது இந்த கவுன்சிலிங் ப் வந்து அ ரொம்ப இதுவா பண்ண ஆரம்பிச்டாங்கன்ட்டு மீன் ரேட் கொடுத்து பேசுறாங்க இந்த மாரில்லா பேச ஆரம்பிச்சாங் பிளாக் பண்ணாங்க கவுன்சிலிங் சீதி அது அது ரொம்ப பெருசா இஷ்யூவாயிடிச்சி போன வருஷோ அதனால கரெக்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கு போது ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சிருந்த எல்லாருக்கு கரெக்டா சீட் கடச்சிருச்சி ஆனா இந்தம பிளாக் பண்ணாம விட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாரி என்ன மாரி காலேஜஸ் கெடச்சிச்சி
ம்
அனால ஒண்ணு பண்ண ஆனா கவுன்சிலிங் வந்தா பர்ஸ்ட் ரவுண்ட் எப்பமே ஃபர்பெக்டா நடக்கு அந்த பஸ் ர ட்ல வந்து அடிச்சிக்க முடியாது யாரையு எதையு பண்ணவு முடியாது பர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆனா இந்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ன்னு ரொம்ப ரொம்ப கொடூரமான வேல பாப்பாங்க
ம் நல்லவேல நா தா அந்த பக்கம் போவே இல்ல நம்மலா தன்ஸ்கினி போயிட்டு வெளிய வந்துட்டோ ம் உனக்கு செகேன்ட் செம் ரிசல்ட் வந்திரிச்சா
ஆ செகண்ட் செமிஸ்ர் ரிசல்ட் வந்திச்சி தே போன வாரந்தா வ ப்ப டூ சி ஜி ஏத்தே
செம்ம படிப்பு ம்
ஆ சி அத்த போன வருஷோ போன செம்ல வந்து நைன் எடுத்தே இந்த வாட் டி எயிட்தா எடுத்தே
பா கிரேட் ம்
தே இதுக்தெல்லா கிரேட் ஆ
ம்
எங்க அப்பா ஏ கம்மியாச்சி நீ படிக்காம போயிட்டே படிக்காம போயிட்டே கரெக்டா இந்த வாட்டி இங்கிலீஷ்ல போயிடிச்சி ஃபுல்லா ஹ சப்ஜெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தே இங்கிலீஷ் தமிழ விட் அந்த இங்கிலீஷ் போயிடுச்சு இங்கிலிஷ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்தது தமிழ் எயிட் வந்தது மிச்ச எல்லாத்துலயு நைனு எயிட் அப்டிதா வந்தது
ஓ இங்கிஷ் எத்தன பேப்பர் வருது
ஒரே பேப்பர் தா அத்த
ஆஹ அந்த அடிஷனல் ஷீட்ஸல
ஆ அடிஷனல் சீட்ஸ் கெடயாது எங்களுக்கு ஃபார்ட்டி டூ பேஜஸ் இருக்கு அந்தஃபார்ட்டி டூ பேஜஸ்ல வந்து தேர்ட்டி தா ட்வெண்டி செவனு ட்வண்டி ஃபோர் தா ஃபில் பண்ணே ஆமா
ப
எனக்கு டைம் இல்ல
உம்
படிச்சது வந்து ஞாபகமோ வரல
உம் உம் உம் ஏதாவது எழுதிக்க வேண்டியதானே ஒரு ஒரு ஸ்டோரி பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஸ்டோரி புல்லா டுவெல்த் படிச்ச ஸ்டோரி ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதி ஃபார்ட்டி டூ பேஜஸ் பண்ணிடுவேன்
இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால நா இங்கிலீஷ்ல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்ல மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ்னே இருந்தே
உம்
ஆனா மேக்ஸ்ல மார்க் எடுத்துட்டே இங்கிலீஷ்ல எடுக்கல
உம் உங்க பேவரட் சப்ஜெக்டு
மேக்ஸ் அத்த
மேக்ஸ் தானா
ஆ
சேரி சேரி நம்மளுக்கோ வேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ் தா இருந்த காலேஜ் படிக்கு போதே மேக்ஸ் எடுத்துக்கிறே அப்டின்னு தா சொன்னே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பி எஸ்சி மேக்ஸ் எடுத்துக்குறே நல்லா இருக்கு அப்டின்னு அப்றோ அம்மா பாட்டிதா வந்து மேஸ்னா தேர்ட் இயர் குருப் புல்லாவே வரு மேக்ஸ் தா வரு அப்றோ கஷ்டமாயிடு ஒனக்கு வேண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குல கம்யூட்டர் சயின்ஸ்ல ஒனக்கு மேக்ஸ் வருதுல அதனால கம்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோ மேக்ஸ் ஒனக்கு பஸ்ட் இயர் செகண்டு இயர் தேடு இயர் ஆ பஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லா மேக்ஸ் வரு ஒனக்கு மேக்ஸ் இன்டரஸ்ட் அதுலயே இருக்குன்ட்டாங்க ம் சு ம் அதனால போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போய் விழுந்தே ம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸல படிச்சுட்டு இங்கிலீஷ் டீச்சராக உட்காருக்கே
ஹம் ஆனா நீங்க கம்ப்யூட்டர் ஸயின்ஸ் எடுத்தது நல்லது
இல்லாம இப்போ எப்டி சொல்றது கவர்மெண்ட் டீச்சரா கம்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது கவர்மெண்ட் எக்சாம்ஸ்லா எதுவுமே எழுத முடியாது இந்த டி ஆர் பி டெட் லா சொல்றாங்ள டெட் எழுஜிபிள் இல்ல டி ஆர் பி எழுதுனாலு வெரி வெரி ஆ கம்மி பேருக்குதா வாய்ப்பு இருக்கு அதனால இதே நம மேக்ஸோ இல்ல இங்கிலீஷோ இல்ல தமிழோ இல்ல தமிழ் கூட ஆமா இங்கிலீஷ் மேக்ஸ் தமிழ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லா எடுத்துருந்தோம்னா உனக்கு ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கு நம்ம டியூசன் சென் கூட வச்சுட்டு இப்ப வச்சுட்டு இருக்காங்க பாரு டியூசன் வச்சு டியூசன் சென்டர்மூலயமா நம்ம ரன் பண்ணிக்கலா ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது மெயின் இருந்தா
ம்
ஷ சேரிப்பா செரி சாப்ட்டு ரெஸ்ட் எடு கான்சென்ட்ரேட் பண்ண ரொம்ப எல்லா இருக்காது ஆனா இன்ஜினியரிங் படிக்கணுன்னு ஒரு ஜாப் அது மட்டு போக்கஸ் பண்ணிக்கோ காலேஜ்ல கேம்பஸ் இருந்தாலு சரி இல்லனாலு சரி ஆ ஜாப் அதுக்கப்புறோ பொறுமையா ஆ ம் நீ தனியா ட்ரை பண்ணிக்கோ
ஆ அது ஆஃப் கேம்பஸ் தாத்த
சேரி சேரி சேரிப்பா
ஆ ஓகே பாய் பாய் பா
ஹலோ
நீ கால் கட் பண்
ஹலோ